கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குதுங் ப்ரோ நீங்க
ஆ ஆ கேக்குது ப்ரோ க்ளியரா
ம் சாப்டிங்களா
இல்ல ப்ரோ இதுக்கு மேல தா நீங் சாப்ட்டு முடிசாச்சா உங்களுக்கு லஞ்சு
ஆ நா இப்பதா ப்ரோ ஆ சாப்ட போன அதுக்குள்ள பேஷண்ட் வந்துருச்சு இத வந்துருச்சு போன் அடிச்சு ஒரு கூத்த பண்ணி வுட்டாய்ங்க ஒரு பிரியாணி வாங்கன இன்னிக்குதா ஒரு அஞ்சு நாள் கழிச்சு நல்லா சாப்டலா அப்டின்னு
டைம் போய்டுதுல அவங்க சாப்ட
வாங்குன்ன சாப்புட்டுட்டே இருந்த போன் அடிச்சிட்டே இருந்தாங்க வெயிட் பண்ண சொல்லுங்க அப்டின்னே இல்ல அவுங்க உங்களுக் ஃபோன் பண்ட்டுதா வந்தாங்களா ரொம்ப லாங்லர்ந்து வந்திருக்காங்களா சீக்கிரமா போனுமா அப்பதா நைட்டுக்குள்ள போ முடியுமா ஊருக்கு அப்டின்னாங்க செரி இனி சாப்பட்றதா அவங்கள பாக்கறதான் யோஸ்ச்சே செரி அப்டின்ட்டு ஒரு பைய ஃப்ரெண்டு எ ஜூனியர் பைய வந்தா சா சாப்ட வந்தா அவனு ஏய் இந்தா டா இத நீ சாப்ட்ரு சாப்புட்டு உனக்கு எக்ஸ்ட்ரா வேண்னா காசு பே பண்ணி வாய்ங்க்கோ அப்டின் சொல்ட்டு அவன்ட்ட குடுத்துட்டு தட்ட அப்டியே வந்துட்டே இர்ந்துட்டே வந்து பாத் துட்டு செரி அதா நீங்க ஃபோன் பேஸ்லா அப்டின்ட்டு பேஸ்ன
கிளைண்ட் அது அவுங்ள்க் பேஷன்ண்ட அட்ரன் அட்டென் பண்ணி ஆயிடுச்சா
ஆ அட்டன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ ஃப்ரீ தா இப்ப திருப்பி போய் நா திருப்பி சாப்பாடு வாங்ணுன்னா திருப்பி யாருனா கால் பண்ருவாங்களோனு ஒரு பயத்துல
ல்ல ஒரு ஹாஃபனவரு வெயிட் பண்ண சொல்லிட்டு நீ சாப்ட்டு வந்துருக்கலால்ல உங்க அது ஒரு பத்து நிம்ஷத்துல என்ன ஆய்ட போது
பணம் அவுங்க வெய்ட் பண்ண மாட்டேன்ட்டு போய் ஸ்டாஃப் ரூம் கால் பண்ணாங்க அதுனால தா வந்து நானு இது பண்ணே
இதெல்லா ரொம்ப ஓவரு நம்ம டைமிங்க்கு வர்ணு அது பாத்துட்டு ஒர்த்தங்க டைமிங்க இது பண்ண கூடாது சே இப்ப நீங்க நீங்க கூப்ட்டா உங்க உங்க நீங்க அவுங்க அந்த பேஷண்ட நீங்க மட்டுந் தா அட்டன் பண்ணுமா இல்ல வே வேற யாருக்கு நீங்க இது பண்ண முடியாதா
இல்ல இல்ல அவுங்க எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட்டு எங்க ஊர்லர்ந்து வராங்க
ஓகே ஓகே ஓகே
இந் மாரி அவங்க எ அதுக்காக தா இல்ல வேற யாருனா ஜென்ரல் பேஷண்னா வேற யாரு வேணா அட்டன் பண்லால்ல அவுங்க எனக்கு தெரிஞ்சவ்ங்க எங்க தெருக் பக்கத்து தெருன் நெனைக்கறே எங்க அப்பாவ ரெஃபர்
ஓகே ஓகே ஓகே ஓகே அப்ப சேரி ஆமா
இப்ப ஒரு அவுங்களுக்கு ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு அந்த ஒரு ரீசன்னாலதா
அது ஒரு அவுங்களுக் கொஞ் அட்லீஸ்ட் ஒரு மரியாதைக்கு நம்ம பாக்கணு இல்லன்னா அது ஒரு
என்ன பண்றது மதிய சாப்பாடு கூட இல் போவாம என்ன வேல செய்றன்றது எனக்
இப்போ இப்போ போயி போலால்ல இப் தா முடிஸ்ட்டீங்கல்ல
இப்ப இப்ப போலா இப்ப நா தா கொஞ் சாப்ட்டனே திருப்பியு போயி வாங்கி சாப்பட்ணுமானு யோஸ் ச்சிட்ருக்க நமக் காசு பிரச்சன இல்ல நம்ம மூணு வேள சாப்பட்றதுக்கு தான ப்ரோ நல்லா சம்பாரிக்கற்மே
சேர் சேரி இதா இப்ப திருப்பியு ஸ்நாக்ஸ் கீன்னு சாப்ட வேண்டியது கம்முனு அதுக்கு இப்ப போய்ட்டு
றோ மூண் மணிக் காஃபி வரு செரி அதனால குடிக்க தேவயில்ல அப்டின்ட்டு விட்டே வெயில் வேற வெளிய அப்டியே நா வேற நா வேற கருப்பு கலர் ட்ரஸ் போட்ருப்பே எப்பய்மே பிளாக் ஸ்கிரப்பு தா போட்ருப்பே ஹாஸ்பிட்டல்ஸ் புரில
ஆ ஹலோ கேக்குதுதா ப்ரோ
ஆ அதா அதா கருப்பு கலர் ட்ரஸ் போட்ருப்பே வெளிய போவே முடியில ஹாஸ்பிட்டல வுட்டு ஆ கேக்குதுங்ளா அலோ ப்ரோ கேக்குதா
ப்ரோ இருக்கீங்ளா
ஆ இருக்கே இருக்கே நா பேசிட்டே தா இருக்கே
ஆ ஹலோ
ஆ ப்ரோ கேக்குதுங்களா நா பேசிட்டு தா இருக்கே ப்ரோ கேக்குதுங்களா நா பேசிட்டு தா இருக்கே
ஹலோ
ஹலோ
ஹலோ ஆ கேக்குது ப்ரோ
ஆ ப்ரோ எனக்கு நல்லா கேக்குது நீங்க பேசுது உங்களுக்கு கேக்குதா
ஆ இப்பதா கேக்குது அது
ப்ரோ இவ்ளோ நேரோ நீங்க பேசுறது எல்லாமே கேட்டுட்டுதா இருந்தது எனக்கு
நீங்க பேசுறது எனக்கு டக்குனு கேக் சேரி சேரி இப்ப இப்ப கேக்குது கிளியரா இருக்கு
போ இடையில கட கட கட கட ன்னு ஏதோ இதுவா அச்சிச்சு
அந்த இந்த காத்துக்கு தான இதா ஆயிருக்கு சேரி ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க அதா சேரி நானு பேசிட்டுயிருந்த திடீனு கட் ஆயிடுச்சு இல்ல ஒரு பக்கோ சவுண்டே இல்ல என்ன டானு பாத்தே சேரி சேரி ப்ரோ
நான் நீங்க பேசுது எல்லாமே எனக் கேட்டுச்சு இடையில ஏதோ சவுண்டு கால் இதுவா
இப்போ ஃப்ரீ டைம்ல உக்காந் உக்காந்து இருப்பீங்கயில்லையா அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க உக்காந்து கேம்ஸ் கீம் விளாடி சும்மா உக்காண்டே இருப்பீங்களா
இல்லல்ல அப்புடியெல்லா இல்ல ஏதாவது பெண்டிங் டாஸ்க்கு இருக்கானு பாப்பேன் ஏ டாக்மெண்ஸ் மீண்ஸ் நான் யாராவது பெட் டெஸ்ட் குடுக்க சொல்லிட்டு போயிடுவேன் நீ குடுத்துட்டு போங்க நான் பில்லெடுத்துட்டு போட் கலக்ட்பண்ணி
இயா அது சொல்லிடுவே அப்ப எயிட் ஹவஸ் எயிட் ஹவஸ் கண்டினியுஸா ஒர்க் இருக்காது இல்லையா அட்லீஸ் ஒரு கேப்ல ஒரு டூ ஹவஸ் வந்து மொ தமாவே டோட்டலா கன்வீனியன்டா டைம் இருக்கும்ல நம்முளுக்கு ஃப்ரியா அந்த டைம்ல என்ன பண்ணுவீன் கேக்குறே
ஆ அதுதா சொல்றே ஏதாவது இந்த மாரி பெண்டிங் டாஸ்க்கு பெண்டிங் ஒர்க் பாப்பே இல்லன்னா போன் எடுத்துட்டு ஏதாது படிப்பே எனா மெடிக்கல்ன்றது டே பை டே நம்மள அப்கிரேட் பண்ணிக்கிறதான ஆ புது புது புது புது மெடிசின்ஸ்சு புது புது டைக்னோசிஸ்சு எல்லாமே எல்லாமே வந்து டுருக்குல்ல அதனால டே பை டே என்ன அப்கிரேட் பண்ணிக்கனு பாப்பே ஏதாவது படிப்பே ஏதாவது இல்ல எதாவது எழுதி வைப்பே பெண்டிங் டாஸ்க்கு பெண்டிங் ஒர்க்கு இல்ல வேற என்ன படிக்கலா வேற என்ன பாக்கலான்ட்டு ஏதாது ம் ஒண்ணு மா சும்மா உக்கார மாட்டே ஏதாது பண்ணிட்டு இருப்பே இல்ல ஃப்ரண்ட்ஸ் கூட கொஞ்சோ நேரோ கத பேசிட்டு அந்த மாரி ஏதாது ஒண்ணு பண்ணிட்டுதா இருப்பே
ஜே ஜே போ உங்க டீம்ல இருக்குறவுங்க எல்லா எப்புடி எல்லா கன்வீனியன்டா உங்ககிட்ட உங்க ஒர்க்குக்கு கூட சப்போட் பண்ணி எல்லா
இருப்பாங்க இருப்பாங்க ஒரு சில டைம்ல எங்களுக்குள்ளயே சண்ட வந்துரு
நான் சொல்றது அவுங்க அக்செப் பண்ணிக்க மாட்டாங்க அவுங்க சொல்றதா நா அக்சொப் பண்ணிக்க மாட்டே ஓப்பனாவே சொல்றே நானு அந்த மாரிதா விடாபுடியாதா இருப்பே
தப்புனா தப்பு து கரெக்டுனா கரெக்டுனுவே இப்போ இப்ப எப்படின்னா ஒரு ஓ ஒரு ஒரு பேஷண்ட் ஒரு சார்ஜரிக்கு வராங்க அப்டின்னா வித்தின் சிக்ஸ் ஹார்ஸ் குள்ள அந்த சர்ஜரிக்கி சிஃப்ட் பண்ணி அந்த சர்ஜரிக்கி அலாட் பண்ணி பண்ணாதா உண்டு
ஓகே ஓகே இப்ப ஸர்சரி ஒருத்தருக்கு பண்றாங்களா அவுங்ககிட்டய டீம்மா டிஸ்கஸ் பண்ணுவாங்ளா என்னப்
ஆ பண்ணுவாங்க பண்ணுவாங்க பண் என்ன பண்ண போறோ அதுக்கான ரிஸ்க் என்ன அது க்கான பெனிபிட் என்ன அப்டின் சொல்லி
இந்த ப்ரொசீஜர் இப்ப வந்து இந்த ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் பண்ண போறோ இந்த மாரி தா பண்ண போறோன்ற எல்லாத் த்தயு உங்களுக்கு இங்க சொல்லிருவாங்க இல்லையா இதா இந்த மாரி ப்ரொசீஜர் பண்ண போறோ இந்த பேஷண்டக்கு இந்த மாரி ஒரு அ சர்ஜரிக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்றோ எல்லாத்தையு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா
செர் செரி
இப்போ அதுல உங்களுக்கு வந்து இது இப்போ சொன்ன மாரி நம்மளு வெடியா விடாபடியாதா இருப்போன்றப்போ இன்கேஸ் அதுல வந்து உங்களுக் வந்து இ இந்த மாரி இந்தஸ் புரொசீஜர் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்குனு
இல்ல இல்ல அது மாரி நாங்க சொல்ல முடியாது அது மாரி டாக்டர்ஸ் தா சொல்லணு அது மாரி நாங்க சொல்ல முடியாது
ஐ மீன் அ இப்ப இது பண்ணா வந்து கொஞ்சோ ச சர்வைபல் ரேட்டூ ரெக்கவரி ரேட் வந்து அதிகமா இருக்கூ அப்டின்றப்போ நீங்க அதுக்கு தகுந்த மாரி சொல்லிருக்கீங்களான்னு கேட்
இல்ல நா அந்த மாரி சொல்ல முடியா டாக்டர் கிராஸ் வெரிஃபைவ் பண்ணிக்லா அத ஆமா அதுக்கு கெடையாது நம்ம அது கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டு கிராஸ் வெரிஃபை இது பண்ணிக்லா
ஓகே ஓகே ப்ரோ
த அந்த லெவலுக்கு நம்ம இல்ல அவுங்க சொல்றதுதான் நம்ம கேட்க முடியு
செர் செரி
ஏன்னா அவுங்கதா உள்ள உக்காந்து சர்சேஜரி பண்ண போறது நம்ம ஜஸ்ட் அசஸ்தான் பண்ண போறோ சோ அந்த மாரி டைம்ல வந்து அவுங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்குமோ இப்ப ஒரு சில பேஷன்ட் ஓபீசா இருப்பா அவனுக்கு வந்து லேப்ரோஸ்கோபி போட முடியாது ஓபன் சர் ஜரி தா பண்ண முடியு நம்ம அந்த டைம்ல போய்ட்டு லப்ரோஸ்கோப்பி வந்து ஈிசி கிளியரா இருக்கூ அப்டின்னு நம்ப சஜஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா அப்டோமென் வயிறு ஃபுல்லா வந்து
ரிஸ்கு அதா ரிஸ்க் எது இருந்தாலு பரவால்ல ரிஸ்க் இருந்தாலு பரவால்ல பட் ஆனா ரெக்கவரி வந்து கொஞ்ச நல்லா இருக்குணு
ம் ஆமா எது கன்வினியன்டா இருக் பேஷண்ட்டுக்கூ கரெக்டா இருக்கனு டாக்டருக்கூ கரெக்டா இருக்கனு
சோ அது இந்த மாரி பேஷன்ட் நீங்க சொல்லுவீங்கள இந்த மாரி பண்லான்றப்போ அவுங்க என்ன அதுக்கல்லா எல்லாருமே ஒத்துக்
ஒரு சிலர் ஒத்துப்பாங்க ஒரு சிலர் சார் இல்ல எனக்கு இதுதா வேணுனுவாங்க சோ அந்த மாரி டைம்ல அவங்க ரே க்கோர்ஸ் பண்ற மார இல்ல அந்த மாரியு பண்ணுவாங்க ஒரு சில டைம் அந்த மாரி ரெக்வஸ்ட் பண்ற பேஷண்டுக்கு அவுங்க என்ன கன்வீனியன்ட்டோ அத அதயே நாங்க சஜெஸ்ட் பண்ணிட்டு பட் அகைன்ஸ்ட் மெடிக்கல் எவிடெண்ஸ் அப்டின் எழுதிருவோ நாங்க ஒரு அட்வைஸ் பண்ணோ அந்த அட்வைஸ்க்கு அவுங்க வில்லிங் இல்ல
ஆமா இப்போ இன் கேஸ் வந்து இவுங்க பேஷன்ட் வந்து எந்த இதுக்கு ஒத்து போலனா கன்சல்டிங் கனுபவாங்கள்ல அத பேஷன்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட பேசுவதுக்கு அதெல்லா பண்ணிரு பண்ணிருவாங்களா
ம் பண்ணிருக்கோ இந்த கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க ஆமா ஆ அந்த மாரி சைக்காட்ரிஸ்ட் சருப்பா ஆமா எதுக்கு இல்ல ஒன்னு மெடிசனாவது போட்டுக்கணு இல்ல இஞ்ச ஷனாவது போட்டுக்குன்னு இல்ல ஆபரேஷன் பண்ணு இது மூணுதுக்கு வில்லிங் இல்லன்னா நம்ம ஒன்னு பண்ண முடியாது இல்ல
இல்ல அந் அந்த டைமுக்கு நீங்க வந்து அது சைக்காலஜிஸ்ட்
அ அந்த டைம் ஆமா அந்த டைம் கவுன்சிலிங் சொல் பண்ண சொல்லுவோ கண்டிப்பா கவுன்சிலிங் பண்ணி ஆமா மேபி அவுங்க பேசனதுக்கு அப்றோ ஏதாது சேஞ்ச் ஆவ்றாங்ளா மைண்டு மாறுதா அப்டின்றது நேட் பண்ணுவோ அகைன் மார்னா பண்ணுவோ இல்ல அப்டின்னா அகேன்ஸ்ட் மெடிக்கல் கைஸ் அதாவது இந்த பேஷன்ட்க்கு இந்த மாரி இத்தன ஆப்ஷன் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் சொன்னோ எதுக்குமே அவங்க வில்லிங் இல்ல எதுக்குமே அவுங்க ஒத்துழைக்க மாட்டறாங்க அவுங்க பேஷன்ட் அட்டெண்டர் இன்ட்டு சொல்லிட்டு நாங்க நோட்ஸ் போட்டு அத ஒரு பிக்சரோ இல்ல ஒரு ஜெராகப்பியோ போட்டு வெச்சுட்டு அமைச்சிருவோ ஏன்னா நாளைக் கி ஏதாது லீகல் கேஸ் ஆச்சு அப்டின்னா நமக்கு அதுதா வந்து விட்னஸா இருக்கு
இப்போ நீங்க வந்து ஒன்ஸ் வந்து ஒருத் ஒரு பெர்சன் வந்து சர்ஜரிக்கு வந்து அவுங்க சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க திருப்பி அவுங்கள நீங்களே கன்சல்ட் பண்ணுவீங்களா இல்ல அவங்களா வந்து திருப்பியு வர வரைக்கு நம்ம வெயிட்
போம்போதே சொல்லி அமிச்சிடுவோல்ல பத்து நாள் கழிச்சி தையல் பிரிக்கிறதுக்கு வரணு ஸ்டன்ட் வெச்சிருந்தோன்னா இருவது நாள் ஒரு மாச
கரெக்டு தா இப்பதா சர்ஜரில்லா முடிஞ்சி ஒரு ஒன் ஒன் இயருக்கு அப்புறமா கூட திருப்பி நீங்களா அட்லீஸ்ட் அதுக்கான ஏதோன்னு ஒரு லீட் அ கால் பண்ணி ஆ அது மாரி ஏதோ ஒன்னு இருக்குமோ இல்ல அவுங்களா வந் ஆமா ஆமா எப்டி ரெக்கவரி இதையா ஆமா அதா கேட்ட ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங் அந்த இதுவு வேணு இல்லையா அந்த பெனிஃபிட்டு அவுங்களுக்கு இருக்கணும் பாங்க அதெல்லா தெரிவித்து வேற டீம் அது ஒர்க் பண்ணுவாங்க
ஆமா ஆமா அது எல்லாமே நாங்க பண்ணுவோ ஒரு வருஷம் கழிச்சி சும்மா ஒரு ரிவ்யூ காச்சி இன்கேஸ் ஆறு மாசுக்கு ஒருவாட்டி தா ரிவ்யூ இருக்கு பட் ஆனா நாங்க ஒரு டூ மந்த்லயே கால் பண்ணி எப்டி இருக்கீங்க ஏதாது ப்ராப்ளம் இருக்கா என்ன இது எல்லாத்தையுமே நாங்க கேட்போ
ஓகே
எத இருந்தாலும் அவுங்க நமக்கு பேஷண்ட்ல
ஆமா இ இ ஈ என்னதா நம்மளுக்கு ஹாஸ்பிடலுக்கு ஒரு பக்கோ பெனிஃபிட் இருந்தாலு அது ஒரு
அது நம்ம பாத்து நம்ம நைட்டு ஃபுல்லா கண்ண முழிச்சிருப்போ ஏதோ ஒன்னு பண்ணிருப்போ நம்ம பாத்து அனுச்சதுனால அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது
கரெக்ட் தா அதுமே உண்மதா சேரி ப்ரோ ஆ ஃப்ரீ இன்னொ இன்னொரு இதுக்கு ஃப்ரீயா இருப்பீங்களா இல்ல பிஸியா எப்டி
ப்ரோ நானு ஈவ்னிங் ஈவ்னிங் பிசி
சேரி சேரி ப்ரோ சேரி சேரி ப்ரோ சேரி தேங்க்ஸ் ப்ரோ ஈவ்னிங் பா பாக்
ஓகே